ஹலோ ஆ கேக்குதுங்களா சிஸ்டர்
ஆ கேக்து கேக்து
ஆ எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே சிஸ்டர் எப்டி போச்சி இன்னிக்கு ஒங்களோட ரொட்டின்
ஆ நல்லா பொயிட்ருக்கு நீங்க என்ன பண்றீங்க
ஆ நா இப்ப இப்பதா முடிச்சே படிச்சி முடிச்சே காலேஜு
ஆ ஓகே
இப்ப ஆபீஸ் பொய்ட்ருக்கே ஒரு டூ மன்தா பொய்ட்ருக்கே ம் நீங்க என்னா பண்ணிட்ருக்கீங்க சிஸ்டர் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சிஸ்
அதா வீட்ல நானு காலேஜ் முடிச்சுட்டு மேரேஜ் ஆயி இப்பதா பேபி பொற
ம் கொஞ்ச டவர் கெடைக்கிற எடத்துல வந்து பேசுறீங்களா சிஸ்டர் ஆ கேக்குது இப்பதா கேக்குது இப்பி ஆமா ஆமா விட்டு விட்டு கேக்கு குது
ம் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
ஆ இப்ப சும்மாதா சிஸ்டர் இப்ப ஆஃபிஸ் போயிட்டு வந்ததுக்கு அப்பறோ சும்மாதா இருப்பே
ஓகே ஓகே
ம்
சாப்டீங்களா
ஆ கீழ அம்மா சமைக்கிறாங்க சிஸ்டர் இனிமேதா சாப்புடணு எப்பயுமே நா தா தோச ஊத்துவே செரி இன்னைக்கு அவங்க வந்து ஏதோ சமக்கிறாங்க செரி அவங்க சமைக்கட்டு அதுக்கப்பறோ சாப்டலா அப்டின்ட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கே ம் செரிங்க சிஸ்டர் நா வந்து ஏதாச்சு கேக்கட்டுமா உங்கள
ஆ கேளுங்க
ம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் பத்தி ஏதாவது சொல்றீங்ளா உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் பத்தி ஷேர் பண்றீங்களா
ஹலோ ஆ ஆ கேக்குதா
ஆ சொல்லுங்க சிஸ்டர்
ஆ சொல்லுங்க
உங்க ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ்
ஃப்ரென்ட்ஸ் பத்தி சொல்லவா ஆ ஓகே கே எனக்கு வந்து காலேஜ்ல மொத்த மூணு ஃப்ரெண்ட்ஸு நா வந்து ஹாஸ்டல் தா வந்துட்டு காலேஜ் முடிச்சு டூ இயர்ஸ் ஆயிடுச்சு இப்ப வரக்குமே கான்டட்ல தா இருக்காங்களா மூணு பேருமே ரூம்மேட்ஸ் மட்டுதா ஆ ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸ் தா எனக்கு த்ரீ ஃப்ரெண்ட்ஸ் தா ம் நல்ல போகும் ஜாலியா காலேஜ் டைம்ல ஃபண்ணா போய்ட்டு இருந்தது இப்போ எங்ளுக் கான்வகேஷன் வெச்சிர்க்காங்க கொஞ்ச நாள் கழிச்சி போணு திரும்பி காலேஜ்க்
ஓ
ம் காலேஜ் போம்போது மீட் பண்லா
ம் ம்
ம் நீங்க காலேஜ் முடிச்சி எவ்ளோ வருஷொ இர்க்கு
ஆ அததான் சிஸ்டர் ஃபர்ஸ்ட்டு வந்து கேக்குதுங்ளா
ஆ கேக்குது கேக்
ஆ நா வந்து ஃபர்ஸ்ட்டு யூஜி பி யூஜி பண்ண சிஸ்டர்
ம்
ஆ அப்ப வந்து காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பேசும் போது அப்ப அப்ப கொஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அவங்க இப்பொ இப்பொ பீஜி பண்ண இப்பயு ஃபிரண்ட்ஸ் இருந்தாங்க ஆனா வந்து எனக் யூஜி ஃபிரெண்ட்ஸ் தா ரொம்ப க்ளோஸுனு வெச்சிக்கோங்களே நெ ஓ நீங்க சொன்னீங்கில்ல அந்த மாரி மூணு பேர் தா நாங்க மூணு மூணு பேர் தா இர்ப்போ அப்டே ட்ரியோ கேங் அப்டில்லா சொல்வாங்கல்ல அந்தம் அந்த மாதிரி நா ங்க மூணு பேரு தா இருப்போ எப்புமே மூணு பேருதா ஒன்னா பெஞ்ச்ல உக்காருவோ அந்த மாதிரிதா இருக்கு அதுக்கப்புற வந்து இப்பொ பிரேக்கு டைம் வந்தா கூட மூணு பேரு ஒன்னா போவோ அதுவு அந்த பிரேக் டைம் வந்தா லெ ஒரு சமோசா குடுப்பாங் காலேஜ்ல் விப்பாங்க ஒரு சமோசா வந்து பத் த்துரூபா அப்டின் சொல்லிட்டு இருக்கு அது காலேஜ்ல ங்க அதுக்கு அதுக்கு அந்த சமோசா வாங்கற்துக்கே என் நெறைய பேரு கூட்டத்துல நின்னு அடிச் ச்சி அந்த மாரி வாங்குவாங்க இதுக்குனே நாங்க மூணு பேரு சீ கிரமா ஒரு சமோசா பத்து ருவா இருக்கு நாங்க மூணு பேரு காஸ் எடுத்துட்டு ஸ்பீடா எறங்கி போய் பிரேக் வந் போயி அந்த சமோசாவ எப்பிடியாச்சு வாங்கி உக்காந்து அத சாப்டுவோம் அந்த சாப்ட்டு முடிச்சாதான் எங்ளுக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும் அந்த மாரி இருக்கும்
ம் அ பஸ்ட்டு
அங்குட்டு ஜால்யா போக சிஸ்டர் ஏதாவது ஒண்ணுன்னா அவ்ங்க வந்து எ எனக் கெல்ப் பண்றது அவங்ளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நா அவங்களுக் ஹெல்ப் பண்றது அந்த மாரிதா இப்ப எங்களுக்கு இப்பதா கான்வகேஷன் வெச்சி முடிச்சாங்க ஒரு ஒன் மந்த்துதா ஒரு ஒன் மந்த்துதா இருக்கு அதுக்கு கான்வகேஷன் வெச்சி இப்பதா முடிச்சாங்க அதுக்கு போய் பாக்கும் போது அந்த மாரி அடிக்கெடிக்கு மீட் பண்ணிக்கிறது இல்லன் வெச்சுக்கோங்களே எப்பயாவது அதா நம்ம வந் எப்ப வந்து இந்மாரி ஒரு சுச்சிவேஷன்ஸ் கிரியேட்டாவுதோ அந்த டைம்ல மட்டு நாங்க மீட் பண்ற மாதிரிய ப்டி இருக்கு அந் அந்தமாரி மீட் பன் றது ஆன ஆனா வந்து அதுக்கப் பற வந்து நானு செரி அடுத்தது வந்து பீஜி பண்ணலா அப்டின் சொல்லிட்டு வேற ஒரு காலேஜிக்கு மாறும்போது அந்த கா ஆ இ ஃபஸ்ட்டு பாத்தீங்னா உமன்ஸ் காலேஜ் அது வந் அது ரொம்ப ஜாலியா இருந்தது ஆனா ஆனா நாங்க அங்க இருக்கும்போதுல்லா என்ன நெனப்போனா நம்ம எப்படா ஒரு இந்த மாரி கோயெட்ல பொய் படிப்போ அப்டிதா நெனச்சதுண்டு
ம்
நா வந்து கோயெடுக்கு போனதுக்கப்புறந்தா எங்குளுக்கு புரிஞ்சது இந்த மா உமன்ஸ் காலேஜ்ல இருக்கறத் தா வந்து நமக்கு வந்து ஒரு பெஸ்டான விஷ்யு அப்டின்ட்டு ஏ வச்சுக் க்கோங்ளே நாங்க வந்து உமன்ஸ் காலேஜ்ல படிக்கும்போது எப்டின்னா இந்த மார் ரி கேட் எல்லா க்ளோஸ் பண்ணிட்டு மந்த்லி ஒன்ஸ் வந்து எங்ளுக்கு வந்து அது வந்து கிறிஸ்டின் காலேஜ்னு வச்சுக்கோங்களே அந்த மாரி இருக்கும் போது எங்க சிஸ் டர் வந்து என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி டிஜே சாங்லா போட்டுட்டு எங்கள வந்து அப்படியே எல்லா ரயு வந்து டான்ஸ் ஆட விட்டுருவாங்க கொஞ்ச எல்லாரு ரிலாக்ஸ் ஆகுங்க அந்த மாரிலா சொல்லுவாங்க அதெல்லா வந்து நெற நெறைய பன் இருந்துச்சு சிஸ்டர் அங்க நெறைய பன் இருந்துச்சு சேரி அதுக்கப்புற வந்து இந்த மாரி எங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டின்லா சொல்லுவா ங்கல்ல அந்த மாரி இந்த சிலம்பாட்டம் அந்த கோல்லா வச்சுக்கிட்டு இதெல்லா பண்ணுவாங்கல்ல ஸ்போர்ட்சு அந்த மாரி நெறைய நெறைய விஷய ன் வந்து நாங்க அந்த காலேஜ்ல படிச்சத விட நெறய வந்து இந்த மாரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் நெறைய வந்து இந்த மாரி விளையாடுறது டான்ஸ் பண்றது ப்ரோக்ராம் பண்றது அந்த மாரி விஷயம்லா நெறைய இருந்தது அதனால என்ஜாய்மெண்ட்டு நெறைய இருந்தது அது வந்து உமன்ஸ் காலேஜ் ஆனா அங்க இருக்கும் போது நாங்க வெறுத்தோ இது என்னடா காலேஜு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்குது ஸ்ட்ரிக்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெறுத்தோ அதுக்கப்புற பாத்தீங்கன்னா நாங்க அதுக் கப்றோ வந்து வேற காலேஜ் போனதுக்கு அப்பறந்தா எனக்கு தெரிய வந்தது கோயிடுனு இருக்கும்போது அதுவு கொஞ்ச நம்ம எம் பி ஏ படிக்கிறோ அப்படின்னும்போது எல்லாருமே மெச்சுரா இருந்தாங்க அந்த டைம்ல எல்ல எல்லாருமே ஒரு எல்லாமே கொஞ்ச கொஞ்ச வயசு பெரியவங்க அந்த மாரி இருந்ததுனாலா யாருமே வந்து அவங்க அவங்க வருவாங்க அவுங்க அவங்க படிப்பாங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க ஏதாவது ஒரு கல்ச்சுரல்ஸ்னா அதுக்கு கூட யாரா எல்லாருமே ஒன்னா இருக்கிறது அந்த மாரி இருக்காது ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டுமே வந்து அதுல வந்து ரொம்ப லோவா தான் இருந்தது
ம்
அப்டிதான் இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்ப ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் ஆபிஸ் ஒரு செட் ஆஃப் பிரெண்ட்ஸ் கிடைச்சாங்க அந்த மாதிரி அங்கங்க நான் மாறும்போது எனக்கு அங்கங்க ஒரு ஒரு செட் ஆப் ஃபிரண்ட்ஸ் வந்து கிடைச்சாங்க சிஸ்டர் ம் ஆ நீங்க ஏதாவது உங்க லைஃப் ல ஏதாவது ஹாப்பி மூமெண்ட்ஸ் இருக்கும் இல்லைங்களா அது ஏதாவது ஷேர் பண் றிங்களா
ஹாப்பி முமெண்ட்ஸ் நா ஸ்கூல் காலேஜ் டேஸ்லலா நறைய ஹாப்பி முமெண்ட்ஸ் வந்திருக்கு ம் ம் பேமிலி பேமிலினு வந்ததுக்கு அப்புறம் இப்ப பேபி பொறந்தாங்கல்ல அது கொஞ்சம் ஹாப்பி ஆ ஹாப்பியா இருந்தது வேற ம் பேபி பொறந்த டைமு அது அந்த இதெல்லா கொஞ்சம் ஷேர் பண்ணலாமா
ஆ பண்ணுங்க சிஸ்டர் அதெல்லா பண்லா
ம்
நம்ம பேசணு ஏதாச்சு அதுதான் நமக்கு
டென் மினிட்ஸ்
ஆமா ஆமா ஆமா சிஸ்டர்
ஆ ஒகே இவ எனக்கு வந்து கேள் பேபி தான் பொறந்தது ஃபர்ஸ்ட்டு எங்க வீட் வீட்ல எல்லாருமே வந்துட்டு பச பையன் தான் பொறக்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ம் எ ஹஸ்பண்டு எங்க அம்மா எல்லாருமே என்னோட டெலிவரி டைம்ல வந்துட்டு எனக்கு நார்மல் டெலிவரி தான் ஃபர்ஸ்ட்டு வீட்ல இருக்க முதே எனக்கு வந்து வாட்டர் பிரேக் ஆயிருச்சு ஹாஸ்பிட்டல் போனோ போனதுமே டாக்டர் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்ச ரொம்ப டைம் ஆவூ சிக்ஸ் ஹவர்ஸ் கிட்ட ஆவூ பெயின் இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆகு சொல்லிட்டாங்க அப்புறம் பெயின் வர் அதுக்கு டேப்லட் கொடுத்து சிக்ஸ் ஹவர்ஸ் வந்துட்டு ரொம்ப பெயிண்இருந்துச்சு ஆ அதுக்கப்புற அப்புறம் என் எனக்கு ஃபேமில எல்லருமே சப்போர்ட்டிவா இருந்தாங்க என் ஹஸ்பண்ட்டு மாமியாரு அம்மா மூணு பேருமே இருந்தாங்க அ நானு ஹஸ்பண்ட் கைய புடிச்சிட்டு வே பெயின் எலாம் டாலரேட் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் ரொம்ப முடியல ஒரு ஸ்டேஜ் ஸ்டேஜிக்கு மேல என்னால முடியவே முடியாது அப்படினு சொல்லிட்டு டாக்ட சொல்லும்போது அவங்க ஓகே இப்போ நம்ம லெப் வார்டுக்கு போவோ ஷிப் பண்ணாங்க பண்ணி ஆ அதுக்கப்புறமா டெலிவரி டைம்ல வந்துட்டு எனக்கு ஹஸ்பண்ட்டு மா மா அம்மா எல்லாருமே வந்துட்டு லேபர் வார்டுல விட்டுட்டாங்க டாக்ட்ரு
ஓ
ம் அவங்க வந்து அலோ பண்ட்டாங்க ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் மட்டும் தான் இருப்பாங்க சொன்னாங்க அன்னைக்கு சண்டே நால ஃபைவோ சிக்ஸோ லேபர் அங்க நடந்துச்சு அதனால நர்ஸும் அவ்வளவா இல்ல நர்ஸ் அங்க ஹாஸ்பிட்டல்ல இல்லாதனால என்னைய வந்துட்டு ஆ மூணு பேருமே அலோ பண்ட்டாங்க சும்மா சப் போட்டுக்கு இருக்கணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வந்து கால இன்னொரு ஆள் கை ன் சொல்ட்டு புடிச்சிட்டு இருந்தாங்க ஆ புடிச்சிட்டு நானும் கத் த்திட்டு அப்புறம் ரொம்ப ஃபிரஷர் பண்ணி முக்கி எடுத்தாங்க அப்பறோ லாஸ்ட்டா பேபி வந்துட் டாங்க அப்பறோ கேர்ள் பேபி தா பொறந்துச்சி ஏ ஹஸ்பண்ட் பாத்தோனே அவுங்களு டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்க ஆனா எனக்கு வந்துட்டு ஹேப்பியா தா இருந்துச்சி நா வந்து கேர்ளா இருந்தாலு பாயா இருந்தாலு ஓகே தா அப்டின்ற மாரியே மைண்ட் செட்ல இருந்தே
ம்
அதுக்கப்பறோ வே வே பண்ணாங்க அவுங்
சூப்பர் சிஸ்டர் ஆனா சே நெறைய டைம்ல வந்து இந்த மாரி லேபர் வார்ட்லல்லா விட மாட்டாங்க மே பி நீங்க போனது பிரைவேட் ஹாஸ்பிட்டலா சிஸ்டர்
பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ம் விட்டுருக்காங்க ஆனா எல்லாரு இருந்தனனே நல்ல சப்போர்ட்டிவா இருந்துச்சி என்னால நா ஆக்சுவலி ரொம்போ இத நெனச்சி பயந்துட்டே இருந்தே லேபர் எப்டி இருக்குமோ அப்டின் சொல்லிட்டு எல்லாரு இருந்தனால எனக்கு மனசுக்கு கொஞ்சோ தைரியமா இருந்தது
ம் கொஞ்சோ ஒரு சப்போர்ட்டிவா இருக்கு எல்லாரு கூட இருக்காங்க அப்டின் சொல்லிட்டு ம் ஓகே ஓகே சிஸ் நீங்க நல்லா சமைப்பீங்களா
ஆ எனக்கு குக்கிங் அந்த அளவுக்கு தெரியாது நா வெஜ் இந்த மாரி சை டிஷ் அந்த மாரி கொஞ்சோ கொஞ்சோ வப்பே ஃபுல்லா நின்னு பண்ண மாட்டே கொஞ்சோ கொஞ்சோ பண்ணுவே
ஓகே சிஸ்டர் ஆ இத பத்தி நம்ம அடுத்த கால்ல பேசலாமா
ஆ ஓகே சிஸ்டர்
ஓகே ஓகே
ம் செரி அப் ஆ ஓகே பாய் சிஸ் ம்